கேக்குதா
ஆ கேக்குதுங்க நீங்க எவ்ளோ பண்ணிருக்கீங்க
நா எதுமே
டாஸ்க்கு
நா‌ வந்து நா மூணு தா முடிச்சிருந்தே
மூணா அப்டியா நானு இப்பதாங்க ஸ்டார்ட்டிங்கு
அப்புடியா
ம்
சேர் சேரி
ம் ம் இப்போ
இப்ப அப்புடியே இரு
புரியல
வீட்டுல மொத்தோ எத்தன பேருன்னு கேட்டே
வீட்லயா நாங்கனா நாங்க வந்து மூணு பேரு
சேரி
நீங்க
எங்க வீட்டுல நானு நாங்க ரெண்டு பேரு தா அக்காவு நானு தங்கச்சியு
ம் ம் ம்
ஆ சேரி
நீங்க தங்கச்சி மட்டு்ந்தானா
ஆமா நானு தங்கசி மாட்டுந்தா
ம் ம் அம்மா அப்பா
ஆ அம்மாப்பா அம்மா அப்பாவு இருக்காங்க நாங்க நாலு பேரு தா கூடப் பெறந்தது நானு
ஓ நீங்க கூட பொறந்தது கேட்டீங்களா நா எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா அப்டி சொன்னே
ஆ
ம் ஹலோ
ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்க
உங்க சம் ஆ உங்க வீட்டுல யார் யாருலா இருக்கீங்க
நானு நானு அம்மா அப்பா முணே பேர் தா
ஓ மூணே பேர் தா
ம் ம்
ஒத்தப் புள்ள ஒரே ஜாலிதா அதனாலா ஜாலியா இருக்கு
ஆ இல்லங்க எங்கங்க அக்காவு இல்ல தங்கசியு இல்ல அண்ணு இல்ல தம்பியு இல்ல அதெல்லா இருந்தா தானே ஜாலியா இருக்க முடியு
கேக்குரியா
அது இல்லாம வெறுப்பாருக்குது
க
ஒரு ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டு‌ இல்ல நம்பளுக்கு நம்ப பாட்ல நம்ப இருக்கணு
ஆ‌ கஸ்டமாதாருக்கு
ம் எப்ப எப்டி சொல்றது வெறுப்பு தா
அவுங்ளுக் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியு
கால் எங்களுக்கா ஆ போயிட்டு தாருக்கே ஒன் வீக் ஆயிட்டு ஸ்டாட் ஆகி
ஆ இப்ப காலைய எப்போ போயிட்டு ஈவினிங் எப்போ வருவீங்கனு கேட்டே
நா வந்து காலைல நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க் காலேஜுக்கு போவே ஒரு த்ரீ ஓ கிளாக்ல்லா வீட்டுக்கு வந்துடுவே
அப்பவே காலேஜ் முடிஞ்சிடுமா
ஆ டூ தேர்ட்டிக்குலா முடிஞ்சிரு
ஆ சேரி
ஆ அப்டியே ஆஃப் நவர்ல வந்துருவே வீட்டுக்கு
சேரி சேரி
பக்கத்துலதா காலேஜ் ஒரு ஃபிப்டீன் கிலோமீட்டர்ஸ்
ஆ பக்கத்துனால பிரச்சன இல்ல
ஆமா ம் எப்டி சொல்றது நா காலேஜுக்கே கரட்டா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போவே
ஆ
காலேஜ் வுட்ட உடனே வீட்டுக்கு வந்துடுவே அவளோ தா எங்கயு சுத்துறதுல்லா கெடையாது
பிரச்சனயே இல்ல
சைலண்டா போய்ட்டு சைலண்டட்டா வந்துறுவே எப்டி போறது தெரியாது வர்றது தெரியாது
ஏ ரொம்ப நல்லப் பையன் போல
ஆ
ம் ரொம்ப ஸ்மூத்தான நல்ல பையன் போலனே
ம் ஹும் இல்ல நம்ப வந்து எப்டி சொல்றது அமைதியாருப்போ பொண்ணுங்ககிட்ட கூட பேசமாட்டோ
அச்சச்சோ
இ இந்த ஆப்ல தாங்க பேசுறே இந்த ஆப் போயில நா யாருக்கைலயு பேச மாட்டே
எப்டி சொல்றது நீங்க எ எதுக்காக பேசணுனா அமௌண்ட் வருது அதுதா விஷயோ
ஆ வாங்கிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி
ஆ எடுத்துருக்கே
ஆ ஓகே ஃபஸ்ட் டைம் சொன்னீங்க
ம்
ஃபஸ்ட் டைம்ல சொன்னீங்க ஆ ஓகே ஓகே
ம் அது அதெல்லா அது எப்டி சொல்றெது ஆகையு பேசமாட்ட ஜாலியா ச மிஸ் தனியா இருப்பெ அவளோதா
போர் அடிக்காத தனியா இருக்க
ம் எப்டி சொல்றது அங்க கூட எப்டி சொல்றது ஒரு அந்த அளவுல்லா ரொம்ப க்ளோஸு கடையாது ஓரு அளவுதா
ஆ அந்த டைம் பேச்றது காலேஜ் ல வெச்சி வெளிய வந்தொன்னே அ நீ யாரோ நா யாரோ ஆ அவரு நல்லா இருக்காரா
எப்டி சொல்றது அது ஸ்கூல்லே பாத்தாச்சு எல்லாத்தியு அதனால ஸ்கூல் எப்டி ஸ்கூல் ஸ்கூல்லா சா அம்மா ஜாலியாந்தும் இப்டி கெடயாது ஸ்கூல்ல
ரனால்
சம்ம ஜாலியா என்ன இப்போ இப்போ பால்வடி மாரி இருக்குது காலேஜு
இப்பே என்னாசி
ஆ வேஸ்ட்டு காலேஜி ஸ்கூல உட மோசொம் ஸ்கூல் நாங்க ஸ்கூல்லே செம ஃப்ரீடம்மா வந்து இருந்தோ ஸ்கூல் நா ஸ்கூல் படிக்கறப்ப செம ஃப்ரீடம்மு என் நா மனபோம க்ளாஸ்ல இருக்க மாட்டே இப்ப ப்ரைவேட் ஸ்கூலு பெரிய ஸ்கூல்லு
சேரி
ஃப்ரீடமா இருப்பே இங்கவேணாலு போவே எங்க வேணா வருவே ஒரு பேடுக்கு எப்டி பாத்தாலு ஒரு பத்து வாட்டி போய்ட்டு வந்துருவே வெளிய ஜாலியா இருக்கு அதுவு ஆட்ஸு நானு
ஆ அப்போ ஒரே ஜாலி தா
ஆமா ஒரே ஜாலி‌ சுத்தின்னே இருப்பே எங்க ஃப்ளோர்ல தா எங்க எங்க காரிடோர்ல தா இருப்பே எப்பொமே வெளிய வந்தாலே இருப்பே
ஆ சேரி சேரி
எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அ வந்து எப்டி பாத்தாலு ஒரு முன்னூறு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தா எங்க இதுல
ஆ ஆ ஆ ஆ நைட்டு விஜ என்ன பேரு வெளையாடலாம்
புரில
நைட்டு வீட்ல என்ன சாப்பாடுன்னு தெரியுமான்னு கேட்டே
பாதன ஃபிஷ் நைட்டு சாம்பாரு வந்து இதுதா போல தோச
ஆ சேரி சேரி
இது மா செணுமா ம் ம்
ஆமா உங்களுக்கு எவ்ளோ பேசுனது இருக்கு சும்மா சுத்தி பாக்க சுத்தி பாத்துக்கலா இல்ல கோயிலுக்கு
ஆரஞ்சி‌ பழோ இருக்கா
அ உ அங்க உங்க ஊர்ல சுத்தி பாக்குறதுக்கு ஒரு
இனு நா மாத்துறே சொல்லு ஆ ஆ இதா இதா இதா வீடியோ ஆன் பண்ணு இப்போ எப்டி ஹலோ எ இங்க நெறையா இருக்குங்க சுத்தி பாக்க ஆமா இங்க சென்னை பக்கத்துல தான
ம் யாரு ஆ செர் செ ஆ ஆமா உங்ளுக்கு எல்லா பக்கம் தானே பாத்து
ஆமா சென்னை பீச்சு பக்கத்துல மாலு எல்லாமே இருக்கு
செர்
அங்க அங்க பீச் எல்லாம் இருக்கா
ஆ கன்னியாகுமரி மட்டும் தான் இருக்கு நேரா கன்னியாகுமரிக் போனா அந்த கடற்கரை எல்லாம் போலாம் அவ்ளோ தான் அங்க வந்து ஒரு
இப்பதான் ரீசன்டா வந்தோம் கன்னியாகுமரி ட்ரிப்பு போனோம் ஆமா அதே கேரளா ட்ரிப் போய் ட்டு அப்டியே வரவழியில அப்டியே கன்னியாகுமரி பாத்துட்டு காலைல பாத்துட்டு அப்டியே கொஞ்ச நேரம் அப்டியே சுத்தி பாத்துட்டு வந்ட்டோம்
சேரி சேரி
அப்டியே‌ திருச்செந்தூர் போய்ட்டு
ஆ திருச்செந்தூர்க்கே செரி
அ நீங்க எப்ப அடிக்கடி போவீங்க திருச்செந்தூர் எல்லா
ஆ நா வந்து எப்டி அ எப்போ தோனுதோ அப்போ போவோ
பக்கத்துல தானா
ஆ பக்கம்தான் நீ எப்டி ஒரு ஒரு
பரவால நா எங்க சிறுவாபுரி தெரியுமா
தெரியாதே
ஆ இல்ல இப்போ நீ இப்ப அது இங்க எங்க ஏரியால ஃபேமஸ் அது இந்த கோவிலு
ஆ தெரியல எனக்கு தெரியல
உம் அந்த கோவில்ல எப்பமே வீக்லி ஒன்ஸ் போயிடுவேன்
சேர்
அதனால பிரச்சன இல்ல
ம்
அப்புறமா உங்ளுக்கு எப்டி
இங்க எங்க வீட்டு பக்கத்துலே கோயிலு ஆப்போசிட்ல இல்ல ஐயா வழினு தெரியுமா ஒங்ளுக்கு அந்த ஐயா கோயில்ன்னு சொல்லுவாங்ளே
பாபா கோயிலா
ஹலோ
ஆ சொல்லுங்க பாபா கோவிலா
ஆஹா அது பாபா கோயில் கிடையாது
அய்யனாரா
ஆ அந்த நாமம்ல்லாம் போடுவாங்க
தெர் தெரியலையே நீங்க என்னா சொல்றீங்க
ஹ அது டென்த் டென்த்ல கூட நம்ம படிச்சிருப்போம்
டென்த்லயா
அய்யா வைகுண்டர் வீட்ல விசேசம்
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அந்த எனக்கும் பண்ணுவாங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு
பக்கத்துலயே வா
ஆ பாத்துட்டே இருக்கே தூங்கும் போது ஆ
இல்லையா எங்களுக்கு திருப்பதி பக்கத்துல திருப்பதி நூறு கிலோமீட்டரு ஹலோ
போதும்னு படிச்சா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர்
கலரா
ஆ
பிளாக் தான்
பிளாக்கு தான்னா சேர் சேரி எனக்கு பின்க்
ஓ நீங்க ஜாதி சென்ட் அடிப்பீங்கக்கா
ஆ அதுதான்
ம் படிச்சு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஜாப்பா
ஆமா ஜாப் தா போணு ஜாப் போணுன்னு ஒரு இதுல இருக்கு ஆனா பியெடு பண்ணன்ணு ஒரு இதுல இருக்கு வீட்ல இல்ல வேலைக் போ அப்டின்னா வேலைக் தா போனு அதுக்கப்ற டீச்சர்ல பியெடுக்குனா லைட்ட பண்ணிக்கலா ஆப்போசிட் நெஜ கரஸ்ல பி எட் பண்ணுணா வச்சிகோங்க நல்லது தா
பி எச் டியா
ஆ பி ஹச் டி பண்ண இன்ட்ரஸ்ட் இல்ல
ஆ ஆ
ம் பி ஏ டு தா பண்ணனு
பி எட்டா ஒகே ஒகே அதா பி எட் பச்சா அவ்ளோதா டீச்சரு பியெட் படிச்சா டீச்சரு பி காம் எம் காம் எம் ஃபில் பி ஏ டு பி ஹெச் டி அது மொத்த முட்ச்சா அவ்ள்தா ஃப்ரொஃபசரு ஆ ஆ அதா ஒரு ஒரு வீடு பொர்த்துதா
ஆ
ஒரு ஒரு வீட்ல படின்னுவாங்க நீ உங்களுக்கு என்னமோ ஒரு ஒரு வீட்ல முன்னன்னா நீங்க வேலைக் போங்க அப்டின்னுவாங்க ஹலோ ஆ சொல்லுங்க
ஆ நா ஒர் ரெண்டு நிமிஷோ கழ்ச்சி கால் பண்ணவா
அப்டியா செரி நா சொல்றப்ப பண்றீங்ளா இப்ப கொஞ்சோ வெளிய போவே நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஆ சேர் ஓகே